ம் எப்டிருக்கீங்க
நான் நல்லா இருக்கே நீங்க எப்டிருக்கீங்க என்னாது என் என் என்ன பண்றீங்க புவா
நா இன்னைக்கு எதுவு பண்லங்க கொஞ்ச ஒடம் முடிய்லயா அதனால எங்கயு வெளிய போகல கிளாஸ்க்கெல்லா போக வேண்டியருக்
ஆமா ஆ ஆ
நீங்க என்ன பண்றீங்க
நா இந்த பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்ருக்கே அப்றோ அந்த கரூர்ல போயி அ ப்ரீலான்ஸ்சிங்னு ஒரு ஜாப் வேகன்சி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எதா பண்ணி ட்ரை பண்ணி பாக்லா ன் பாக்குறே
செரி செரி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கெடைக்கு
உங்களுக்கு நீங்க அந்த ஏரியானால உங்களுக்கு ஈஸியா கெடைக்குமுலங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமு இந்த மாரி
இல்ல அந்த மாரி ஆப்ஷன்லா இல்ல இங்க மோஸ்ட்டா அந்த மாரி கெடைக்கல்ல நம்ப போயிட்டு ஒர்க் பண்ற மாரி தா இருக் க்கு ஆனாலுமே சேல்ரி கொஞ்ச கம்மியா தா குடுக் க்குறாங்க ஃபை தௌசண்ட் அந்த மாரிதா இருக்கு அ கொஞ்ச ச எப்டி சொல்றது ஆ நம்பளோட சேல்ரிக்கு வந்து அது கரெக் ஆ இருக்காது அதனால நா வெளியே எங்கேயு ஒர்க்லா ட்ரை பண்றது இல்ல ஆ படிச்சிட்ருக்கே அப் டியே போகுது
இல்ல ஆனா அந்த ஆப்ஷன் எல்லா இருக்கு ஏப்பா
இருக்கான்னு எனக்கு தெரியில நா எங்கியும் மோஸ்ட்டா வெளியே போனது இல்ல அது வெள்ளூர் சைடுல எனக்கு அந்தளவுக் க்கு தெரியில அதனால எனக்கு மோஸ்ட்டா தெரியில சொல்றதுக்கு
வெல்லூர்னா திருவள்ளூரா
வெல்லூர்னா இங்க சென்னை சைடு இருக்கு
சென்னை சைடுதாப்பா திருவள்ளூர் அந்த மாரி சொல்றிங்களா அதுவா
ன்றது வேற ஊர்
ஓ அப்டியா செரி செரிப்பா ஆ செரி செரி வீட்ல எல்லா என்ன பண்றாங்க அம்மாலா என்ன
ஆ அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்தா அப்பா வந்து ஒர்க் பண்ணிட்ருந்தாரு இப்ப ரிட்டையராயிட்டாரு அப்பா ஆ நாள் அப்டியே போகுது வீட்ல அண்ணா இருக்காங்க அண்ணாக்கு இப்பதா புதுசா கல்யாண ஆயிருக்கு புதுசா அண்ணி வந்துருக்காங்க அதனால வீட்ல எப்போவும் போல கொஞ்ச இப்போ வந்து கொஞ்ச ஜாலியாதா போகுது
செரி செரிப்பா அவுங்க அதே ஊருங்களா இல்ல வேற ஊருங்களா
கும்பகோணம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க
அரேஞ்ச் மேரேஜுங்களா
மேரேஜ்தா அரேஞ் வித் லவ் மேரேஜ் ரெண்டு பேரு
ஓகே ஓகே பரவால்ல இப்பதா கல்யாண ஆச்சு லாங்க்
இப்பதா கல்யாண ஆச்சு ஒரு மூணு மாசோ ஆகுது கல்யாண ஆகி ஆ போயிட்ருக்கு அவுங்களுக்கு
அவுங்க என்ன வேலைக்கு போறாங்களா
இல்ல அவுங்க டீச்சரா ஒர்க் பண்ணாங்க ஆ கல்யாணத்துக்கு முன்னா இப்ப எங்கயும் போகல ஆ கொஞ்ச நாள் லைஃப் கொஞ்ச என்ஜாய் பண்ணுவோ அதுக்கப்ற ஒர்க் போகலா அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு வீட்லதா இருக்காங்க இப்போதைக்கு எங்கேயு போகல அவுங்களு கவுர்மென்ட் எக்ஸாம் படிக்கதா ட்ரை பண்ணிட்ருக்காங்க வீட்லயேருந்து அப்டி கொஞ்ச படிக்கலா அப்டின்ட்டு
அண்ணா ஒர்க் போறாங்களா
போறாங்க
செரி செரிப்பா அப் நீ வீட்ல வந்து பாப்பா தம்பி
ம்
பாப்பா தம்பி நானு எங்க வீட்டுக்காரரு அப்பற வந்து எங்க அம்மா ஆ அவ்வளதா அஞ்சு பேர் இருக்கோம்
சேரி சேரி மம்மி எப்டி இருக்காங்க
தம்பி நா நல்லாருக்காங்க தம்பிக்கு நால்ர வயசு பாப்பாக்கு ஒன்ர வயசு
செரி செரி
அங்கிங்க அவுரு வேற ஊரு இப்ப இங்க வந்து இருக்காப்டி
செரி செரி அம்மா எப்டி இருக்காங்க
ஆ அம்மா நல்லாருக்காங்க அம்மா வீட்ல நாங்க இருக்கோ எல்லாருமே
செரி செரி நல்லது நல்லது அம்மா கூட இருங்க மம்மி கூட இருந்தீங்கன்னா அவுங்களுக்கு கொஞ்ச வந்து
இல்ல அப்பா இப்பதா எறந்தாங்களா அதனால அவுங்க ஒருத்தருதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது அவருமே அவுங்க வீட்ல மூணும் பசங்களா அதனால அவரு இங்கேயே வந்துட்டாப்டி
செரி செரி நல்லதுதா அம்மா கூட இருங்க எப்போமே வந்து கடைசி க டைமிங்ல மம்மி கூட நம்ம இருக்கணும் அதுதா நல்லதுன் சொல்வாங்க கண்டிப்பா கூடருக்கது நா நல்லதுதா
சரிங்க இது அங்க ம கிளைமேட்லா எப்டிருக்குங்க
ஆ நேத்து கொஞ்ச நல்லா மழ வந்ததுங்க நேத்து நல்லாருந்தது அதே மாரி கிளைமேட் ரொம்ப கிளௌவ்டியாதா இருந்தது அ வெயிலுல்ல ஆனா இனி க்கி காலையிலே நல்லா சூரியன் வந்து சுருன் நல்ல வெயில் அடிக்கிறாரு வெளியவே போக முடியல அந்த அளவு க்கு வெயில் அடிக்குது இனி கொஞ்சோ வெளிய போனும் அப்டின்னு சொல்லி ட்டு ப்ளான் பண்ணிருந்தே ஆனா வெளிய போக முடியல அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது
அப்புறோ நீங்க பீச்கெல்லா போவீங்களா அங்க பக்கந்தானா
ஆ இங்க‌ ப பக்கமில்ல ஒரு ரெண்டு மண் நேரோ மூணு மண் நேரோ போணு சென்னைக்கு ஆ எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனே னா பீச் போவே பீச்ல எல்லா நறைய இருக்கும் என்ஜாய் பண்றதுக்கு இந்த வெயில்ல போனோ அப்டின்னா மணலே சுடும்ல சோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியாது அந்த கொஞ்சோ ஏர்லி மார்னிங அந்த மாரி போயிட்டு கொஞ்ச நேரோ என்ஜாய் பண்டு வேணா வரலா ஃப்ரெண்ஸ் கூட போனா கண்டி ப்பா போயிட்டு வருவேன்
ரெண்டு மண் நேரோ ஆகுங்களா
ஆமா ரெண்டு மண் நேரோ ஆகும்
செரி சர் பெசன்ட் நகர் பீச்சுஙங்களா மெரினா பீச்சுங்களா
எந்த பீச் வேனாலு போகலா நம்ம போறது பொறுத்துதா இருக்கு ஆனா எல்லாத்தையு வீட வந்து மெரினா பீச் கொஞ்சோ பெருசா இருக்கும் ஆ என்ன பொருளும் விக் விப்பாங்க அங்க என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்கும் பாக்கறதுக்கு
ம் இல்ல நா இல்ல நாங்க முன்ன கல் மேரேஜ் ஆனதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசோ ஒரு அஞ்சு மாசொ சென்னையிலதா இருந்தோ அதனால எனக்கு அங்கெல்லா கொஞ்சோ கொஞ்ச எடத்த சுத் த்தி காட்னா அப்டி சினிமா ஆபீஸ்ல வேலை பாத்தாரு எங்க வீட்டுக்காரு அதனால எனக்கு வந்து இந்த ரஜினி வீடு இந்த ஒரு ரெண்டு மூணு நடிகையல் கிட்டேலா போய் காட்னு அப்டி அதனால கொஞ்சோ பழக்கோ தெரியும் அ அந்த அந்த ஐடி கார்டு வச்சிருந்த அப்டி மேரே ஜானதுக்கு அப்றொ அந்த வேலைய வுட்டு நின்டாலும் அந்த ஐடி கார்டு வந்த தா அந்த உள்ளுக்கு என்டர் ஆக முடியுமாமா
ஓஹோ இருக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு இதுலியு ஒவ்வொர்
அந்த என்னமோரு சொன்னாரு இந்த பாடி கார்டு பேரிஸ் கார்டா என்னமோ ஒரு கார்டா பேரி கார்டு அதுக் குள்ள எல்லா போகும்போது வந்து இந்த ஐடி கார்ட காார்ட்னா உள்ளு கூட்டுருவாங்க எல்லாருமே போக முடியாது அப்டினு சொல்லிட்டு என்னைய அந்த உள்ளு வரைக்கும் இந்த அர்ஜுன் வீடு இதெல்லா கொஞ்சோ காட்னா அப்டி
செரி சரி நல்லது நல்ல
அதனால கொஞ்சோ கொஞ்சோ எடத்த சுத்தி காட்னா அப்டி மால் எல்லா அது எனக்கு அது புதுசா இருந்து
மால் தா நல்லா இருக்கும் ஃபோர்ரோ மால்லா வந்து சென்னையிலே ரொம்ப பெரிய மாலு எல்லா பெசிலிட்டிஸ்மே இருக்கும் ஒரு நாள் ஆகும் அது சுத்தி பாக்கறதுக்குமே சொல்லுவாங்க நல்லாதா இருக்கும் அங்கெல்லா போற துக்கு ஆனா வெல எல்லா கொஞ்ச அதிகமா இருக்கும் இருந்தாலும் வந்து சுத்தி பாக்கதுக்கு அழகா இருக்கும் கொழந்தைங்க விளையாட றதுக்கு அதுக்கெல்லா அங்க மால் கொஞ்சோ நல்லாதா இருக்கும்
ம் ஆமாப்பா அதனால சரி கொன் சுத்தி பாத்துட்டு அப்புறோ வந்தோம்ங்களா அதனால அப்டியே லைஃப் போயிருச்சு அப்புற இனி வந் து ஒரு அ மாடகை குடுத்துட்டு எங்களால பேலன்ஸ் பண்ணி இருக்க முடியல அது ஆறாயிரோ சொன்னாங்க
கண்டிப்பா
இப்ப நம்மோ வாங்குற சம்பளமு கம்மி இதுல வேற இப்டின் சொல்லிட்டு அப்றோ நீ பத்து ரூபா சம்பளவாங்குனாலு நிம்மதியா வாங்கிட்டு இருக்கோ சொல்லுத இங்கேயே வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டே அப்றோ அவுரு செ எவ்ளோ சொல்லி பாத்தா அப்டி வேணா பாப்பா போகாத இந்த லைஃப்லா ஒனக்கு தெரியாது கெடைக்காது அப்டியெல்லா சொன்னாரு நா ஏன் பேச்சு கேக்கவே இல்ல அவுரு பேச்சு கேக்குதுல அப்றோ அதுக்கப்றோ சொன்னபதுக்கப்பறோ புரிஞ்சுகிட்டே இருந்தாலு என்ஜாய் பண்ணிருக்கலாம்ல அப்டின் தோணுது இப்போ
இதுக்கப்றோ எதுவு பண்ண முடியாது கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணலா உங்க கொழந்தைங்க கூட ம் அதுக் ஹஸ்பண்ட் கூட என்ஜாய் பண்ணுங்க அதுதா லைஃப் இனிமேட்லேருந்து வேல செய்ணுன்னா கண்டிப்பா வேல செய்யுங்க கண்டிப்பா கொழந்தைங்கள்ளா வளந்ததுக்கு அப்றோ நீங்க வேலக்கு போலா அதெல்லா தப் பே இல்லயே
ஆ தப்பில்ல தா இப்ப பாத்துக்க ஆள் இல்லைங்களா அவுங்களு எங்க அம்மாவு வீட்ல இருக்க மாட்டாங்க ச ந்தைக்கு போயிருவாங்களா அதனால செரி பாத்துக்க முடியலேன்னு அதுதா ஒர்க் ஃப்ரம் ஹோ ஏதாவுது ட்ரை பண்ணிட்டே இருக்கேங்க இன்னக்கி போய் நா ஏதாவுதுல அப்ளே பண்ணீட்டு வரலாமான்ட்டு இருக்குது
ஆ போய் போ அப்ளே பண்ணீட்டு வாங்க அப்ளே பண்ணீங்கன்னா முயற்சி பண்ணீங்கன்னா
ஏன்னா ஒர்க் தெரியாம இருந்தா கூட பரவால்ல எக்ஸெலு வெர்டு ஆ அந்த இது டைப்பிங்கு இதெல்லாமே தெரியு இதெல்லா பண்ணிருக்கே ஆல்ரெடி நா யூனியன் ஆபீஸ்லா தா டைப்பிஸ்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தே
ம் செரி
டெம்ப்ரவரி தா அப்றோ அது அதுக்கப்றோ பாப்பா பொறந்தொன்னைக்கு அப்றோ எங்கயு போக முடியலன்னு சொல்லீட்டுதா என்னாவது ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணீட்டுருக்கே
செரி சா முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கெடைக்கு ஆ நீங்க டைப்பிங் எல்லாமே தெரியு கத்து வச்சிருக்கீங்கள்ள கண்டிப்பா வந்து
ரெண்டுமே லோயர் பண்ணிருக்கேப்பா இ தமிழ் இங்கிலீஷுமே
செரி செரி
ம் ரெண்டுமே முடிச்சி நீங்க முடிச்சி வச்சிருக்கீங்களா
ஆ நா தமிழ்லயு இங்கிலீஷ்லயு ரெண்டுமே ஹையர் முடிச்சிருக்கே
பரவால்ல ஹையர் முடிச்சிட்டீங்க செரி செரி நா ரெண்டுமே லோயர் முடிச்சி வச்சிருக்கிறே அப்பே ஷார்ட்ன்னு கூட படிச்சிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸி தா
ஷார்ட்ஹாண்டு படிச்சே கொஞ்சோதா என்னால படிக்க முடிஞ்சது அதுக்கப்றோ என்னால அத வந்து ஆ கண்டினியூ பண்ண முடியில ஒரு சில ரீசன்னால அது வந்து அப்டியே ஸ்டாப் ஆயிடுச்சி இப்ப திருப்பி திருப்பி எடுத்து படிக்கணுன்னா ரொம்ப கஷ் டமா இருக்கு இன்ஸ்டியூட் போகாம அது தனியா கத்துக்க முடியாது இன்ஸ்டியூட் போனதா அவுங்க கைடு பண்ணாங்கன்னா தா அது கரெக்டா இருக்கு ஏன்னா அது வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லி நம்ம எழு தனுல அதனால அது கஷ்டமா இருக்கு தனியா படிக்கணுன்னா இப்போ கிளாஸ் போனு அப்டின்னா ரொம்ப வெல சொல்றாங்க ஒரு நா ஒரு மாசத்துக்கே எனக்கு தெரிஞ்சி ஐநூரூபாய்க்கு மேலயே சொல்றாங்க அதனால
எவ்ளோப்பா ஒரு நாளைக்கி
ஒரு மாசத்துக்கு ஐநூரூபாய்க்கி மேலயே சொல்றாங்க இப்போ நா படிக்கமோதே ஐநூரூபா இருந்து து இப்ப அதுக்கு மேலதா சொல்றாங்க எழுநூரூபா அந்த மாரி சொல்றாங்க
ஷார்ட்டன்னுகாப்பா ம் ம்
போக முடியில அதே மாரி அவுங்களு வந்து எப்டி சொல்றது ஒரு டாப்பிக் எடுத்தா அப்டின்னா அது சீக்கிரமாவு போக மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு இதெல்லா பிராக்டிஸ் வராது நீங்க ஒரு மா எக்சசைஸே நீங்க ஒரு மாசோ பண்ணணுன்னு சொல்றாங்க அப்டி பண்ண நம்ம எத்தன வர்ஷோ போறது ஒரு வர்ஷோ போனாலுமே என்னால முடிக்க முடியாதுன்னு தோணுது அதனாலயே நா இப்பெல்லா போறதில்ல
ம் ம் அது கொஞ்சோ கஷ்டோ ஏ பா ஷாட்டன் கத்துக்குறது ஷாட்டன் கத்துக்கிறது கொஞ்சோ கஷ்டோ
பிராக்டிஸ் பண்ணோ அப்டினா எதுமே நம்ம முயற்சி பண்ணோ அப்டினா அது கண்டிப்பா அதுக்கான நம்முளுக் வந் த ஹாட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் கெடைக் க்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக் வந்து அது சீக்கிரமா முடிச்சிட்லா ஆலு பண்ணினா அங்க எழுதுனு அந்த ஆர்வொ இர்ந்துச்சா அப்டினா கண்டிப்பா நம் வந்து அது பண்ணிட்லா அதுமே சொல்லி குடுக்கறவ்ங்க கிட்யு அந்த இது இருக்கு அவுங்க சொல்லி் குடுக்குறவ்ங்க எப்டி இருக்காங்ளோ அது பொர்த்துன் மே இருக்கு நம்ப்ளுக்கு
செரிப்பா செரி அனா இங்கியெல்லா கூட எ நெறைய பேர் கத்துகுறாங்க ஆனா கொஞ்ச இதாதா இருக்குதுன் சொல்றாங்க
அதா சொல்லி குடுக்குறவுங்க க கிட்ட இருக்கு அவுங்க ஆர்வமா பிள்ளைங்களுக்கு உங்ளால முடியுனு ஒரு மோட்டிவேஷன் பண்ணி கொழந்தைங்ளுப்ப சொல்லி் குடுத்தாங்கனா அது கண்டிப்பா செய்யலா எங்ளோடயி இன்டியூட்டிலியே எப்பிடி எங்களுக்கு சொன்னாங்கனா உங்களால முடியாது நாங்களே இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சோ உங்களால என்ன கிழிச்சிர முடியு அப்டின்தா சொல்வாங்க அதனால அப்ப வந்து பிள்ளைங்களுக் வந்து நம்ம வந்து எப்டி சொல் டிமோட்டிவேட் பண்ண கூடாது எப்பமே மோட்டிவ் குடுக்ணு உங்களால முடியு பண்ணுங்க கண்டிப்பா நீங்க பா அப்பின் கொல்லணு
கண்டிப்பா பா
லதா அது வந்து இப்பரு
எல தேவை யூ தண்ணி குடிக்க உட்றாதிங்க நை நை நைனு
சரிங்க உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷ ஆ நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பா பாக்கலா
கண்டிப்பா மா நன்றி வணக்கம்மா